ஆ கேக்குது தோழரே அ நா பேசறது கேக்குதுங்ளா தெளிவா
ஆ தெளிவா கேக்குது சொல்லுங்க
இப்ப வந்து என்னன் வந்து பாத்தீங்கனா நம்மளுக்கு வந்து எப்பவுமே செல்லப்பிராணி வந்து நம்ம எதாவது வீட்ல வளத்திட்ருப்போ இல்லைங்ளா அந்த மாரி நீங்க வந்து சின்ன வயசுல சின்ன வயசுல வளத் தனதோ இல்ல உங்களுக்கு என்ன செல்ல பிராணி புடிக்குமோ அத பத்தி கொஞ்ச தெளிவா சொல்லுங்க தோழரே
செல்லப்ப பிராணிகள்னா அது வீட்டுல வளர்க்குற மாதிரி செல்லப்பிராணிகள்னா அது வீட்ல வளக்கற மாரி செல்ல பிராணிகள் தா தோழரே அது சின்னதா இருக்கு அது டேக்கர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அதனால அந்த மாரி சின்ன சின்ன செல்ல பிராணிகள் வந்து நாய்க்குட்டிகள் பூன குட்டிகள் அந்த மாரி நெறைய பேரு வளப்பாங்க தோழரே அத நம்ம பாத்து நம்மளுக்கு ஆசையா இருக்கு வளக்கனுன் தோணி அது மாரி சின்ன வயசுல நானு ஒரு நாய்குட்டி வளத்துருக்கே தோழரே அதுகள நல்லா பராமரிக்கிறது அத பாதுகாத்து அதுக்கு வார தவறாம வந்து மெடிக்கல் செக்கப் கூப்ட்டு போறது அத பராமரிக்கிறது அது ஒரு எப்டி சொல்றதுனா அது ஒரு நல்ல இனி மியாருக்கு அது ஒரு ஃபீல் குட்டா இருக்கு நம்ம அந்த மாரி ம் ம் நாய்க்குட்டிகள பராமரிக்கு போது இந்த மாரி நீங்க எதனா பண்ணிருக்கீங்களா தோழரே அந்த மாரி
ம் நா வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து பாத்தீங்கனா நாய்கள் தா ரொம்ப புடிக்கு ஏனா வந்துட்டு நெறைய பேர் வந்து பாத்தீங்கனா பூனைகள் வந்து அவுங்களுக்கு புடிக்கும் எனக்கு வந்து நாய் வந்து ரொம்ப புடிக்கும் ஆ ஒரு அலாதி ஒரு பிரியம்னே சொல்லலா இப்போ நாய்கள் வந்து எனக்கு பிரியமா இருக்கற்னால எனக்கு உ வந்து கண்டா பிடிக்காது அந்த மாரி இருக்கு ஆ தோழரே பேக் கிரவுண்ட் நாய்ஸ் ஓவரா இருக்கு பயங்கரமா இருக்கு
இப்ப ஓகேவா தோழரே
ஆ இப்போ ஓகே தோழரே
ஆ
அப்ப வந்து பாத்தீங்கனா வ இப்ப வந்து ஃபஸ்ட்டு நாங்க ஆரம்ப காலகட்டதுல ஒரு ஃபிப்து ‌ஸ்டான்டட் வரைக்கு வந்து டு நாங்க ஒரு வாடக வீட்ல இருந்தோ அங்க வந்து நம்ம நாய்களல்லா வளக்க முடியாது அது ஒரு காம்பவுண்ட் வீடு மாதிரி ஆ ஏன்னா வந்து ட்டு ஓனரு வந்துட்டு வளத்தக்கூடாது அப்டிம்பாங்க அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட சொந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டோ அந்த மாரி வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்துல எப்டி நாய் எடுத்து வளத்த ணு எதுமே எங்களுக்கு அது எந்த இதுமே தெரியாது அந்த மாரி இருக் கற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு செரி செ எங்கண்ண அ எங்கண்ண நானு நாங்க ரெண்டு பேர்தா அப்ப வந்துட்டு எங்க அண்ண வந்து ட்டு ஆ எங்கயோ வெளையாட போன எடத்துல பசங்களோட வெளையாட போன எடத்துல ஒரு தெருநாய் வந்து பாத்து எடு த்துட்டு வந்தாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அவரு ஒரு ஆறாம் வகுப்பு அந்த மாரி படிச்சுட்டு இருந்தாரு அப்ப அவருக்கு வந்து தெரியாது அது ஆண் நாயா பெண் நாயா என்னன்னு தெரியாது பொதுவா ஒரு நாய எடுத்துட்டு வந்ட்டாரு அப்ப வந்து கலரு எங்களுக்கெல்லா அப்ப கலர் பாத்துதா எடுக்க தெரியு ம் இந்த கலர் நல்லா இரு க்கு அப்டின்னு சொல்லிட்டு அப்ப கருப்புங்குற ஒரு இது வந்து நல்ல ஒரு போல்டான கலர் இல்லையா சோ அதனால வந்துட்டு செரி ஓகே கருப்பு கலர்ல நம்ம எடுப்போ அப்டின்னு சொல்லி கருப்பு கலர்ல வந்து எடுத்துட்டு வந்தாரு கருப்பு வித் பிரவுன் மாதிரி அப்றோ எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அது எங்க வீட்ல இருந்தது அ ப்பறந்தா வந்து பக்கத்து வீட்ல குடி இருக்கறவங்க சொன்னாங்க இது வந்து பெண் நாயி அப்டின்னாங்க எங்களுக்கு தெரியாது அதுக்கப் றோ செரி என்ன பண்றது அப்டின் சொல்ட்டு அப்பறோ வளத்தியாச்சு கொஞ்ச நாள் வளத்தியாச்சு சரி இருக்கட்டு அப்டின்னு விட்டாச்சு அப்பறோ அது வந்து பாத்தீங்கன்னா குட்டி போட்டு நெறைய வாரிசுகள் வந்து போட்டுச்சு ஆனா நாங்க இருக்கிற பகுதி வந்து பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆ இரண்டு கதவுகள் இருக்கு எங்க வீட்ல பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காடு பகுதியா இருக்கு அந்த மாரி இதுங்குறனால கொஞ்ச இந்த பாம்புகள் அந்த மாரி எல்லாமே இருக்கு சோ அந்த மாரி நெறைய தீண்டி வந்து அதுங்க எல்லாமே வந்து இறந்து போச்சு அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா வாரிசு வாரிசுன்னு நெறைய வந்துட்டு நாங்க நாய்கள் இருந்தது ஒரு கிட்டத்தட்ட நாங்க கடை க்கி போனாலே பதினேழு பதினெட்டு நாய் வந்து வரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாய்கள்தா இருக்கு அப்பறோ ஒரு பொமரேனியன் வந்து எங்க அப்பா எடுத்துட்டு வந்தாரு காசு குடுத் து வாங்கல அது வந்து ரோட்ல இருந்தது அப்பிடின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு நள்ளிரவுல எடுத்துட்டு வந்தாரு அப்ப அது வாயில எல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருகு மாதிரி நெறைய இருந்தது ஆ சின்னதா இருந்தது பொமரேனியனு அப்றோ எங்க அப்பா சொன்னாரு இல்ல அது போக போக விழுந்துரு அப்டின்னாரு வளர வளர விழுந்துருன்னாரு அதே மாதி ரி ஒரு ஒரு வாரோ ரெண்டு வாரோ அது சாப்பட்றக்கே கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா அது வளர வளர அந்த மருகு எல்லாமே கொட்டி அது ரொம்ப அழகாயிருச்சு இந்த ஏ அங்க நாங்க இருக்கிற ஏரியாலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு இதுன்னே சொல்லலா எல்லாருமே கண்ணு வப்பாங்க அந்த அளவுக்கு நா கரெக்டா ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் போது அது வந்து எறந்துருச்சு அது யாரோ வந்துட்டு ரோட்ல இது பண்ணிட்டாங்க அத எப்பவுமே ரோட்ல ஃபிரீயாதா சுத்து நாங்க எப்பவுமே கட்டி வச்சு வளத்த மாட்டோ அதனால ஃப்ரீயா சுத்தும் போது யாரோ இடிச்சுட்டாங்க சோ அது வந்து காலைல நாங்க பாக்கும்போது எறந்து கெடந்தது அது ரொம்ப சங்கட்டமா இருந்தது அதுக்கப்புற எங்க அப்பா வந்து நா அழுதிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேல நம்ம வந்து நாய்கள் எதும் வளத் த வேண்டா அப்டின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்பறோ உள்ளது பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரு நாயி களே வந்து நாங்க அதுங்க கூட வெளையாடுறது ஜாலியா இருக்கிறது அப்டின்னு பண்ணிட்ருந்தோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெருநாய்களே வந்துட்டு அதுங்க குட்டி போட்டு அதுங்க குட்டிகள வந்து நாங்க எடுத்து வளத்தி இப்ப எங்க வீட்லதா தெருநாய்கள்தா அது இருந்தாலும் வந்து எங்க வீட்லயேதா ரெண்டு பேர் இருப்பாங்க
ம் ம் ம்
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா நாய் ஒண்ணு அதுக்கு வந்து இப்ப கருத்த இது ஆ பெர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதோட குட்டியு வந்து இப்ப பெருசாயிருச்சு இந்த ரெண்டுந்தா இப்ப வந்துட்டு எங்க வீட்ட காவல் காத்துட்டுருக்கு மொதலல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே அ இப்ப ஓ ஒரு மாசம் தா இருக்கே அப்டிங்க போது மாப்பிளை வீட்டு ஆளுங்களு மாப்பிளையு வந்து அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க அப்ப வந்து புதுசா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொலச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப நேத்து கூட வந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவர் வண்டி வருது வர சவுண்ட் கேட்ட உடனே வந்து எந்திரிச்சு நின்னு போகுது ச் அந்த அளவுக்கு ஒரு பழக்கம் வந்து வந்துருச்சு இன்னு ஒரு ஆ அந்த அம்மா நாய் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவ்ளக்கா பழகாது அது வந்து இவர் வரும்போது ஆரம்பத்துல எல்லா கொலச்சுக்கிட்டே இருக்கு யார்ரா வர்றது புதுசா அப்டின்னு சொல்லி கொலச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா கடிக்க மாட்டாங்க கொலப்பாங்க கட்டியு நாங்க வைக்க மாட்டோமா அதனால கொலச்சுக்கிட்டே இருக்கு ஆ இப்ப வந்து பாத்தா நேத்து வந்து என் கணவரே சொல்றாரு இப்ப வந்து அந்த குட்டி நாய் வந்து என் என்ன பண்ணுச்சுன்னா அ அது மூக்க வச்சு என் கால வந்து தொட்டுச்சு நா யாரானு பாத்தா அது வந்து திரும்பிக்குது மறுபடியு நா பாக்காதப்போ தொடுது அப்டின்னு சொல்லி அவர் அவ்ளோ சந்தோஷப்பட்டு சொன்னாரு அந்த மாரி ஒரு அதுங்க இப்ப பழகிட்டு வருது அதனால அது ஒரு நல்ல இதுன்னே சொல்லலா இதே மாதிரி பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து நா வங்கிக்கு பக்கத்துல அருகாமையில இருக்கற ஒரு வங்கிக்கு வந்து சென்றிருந்த வேல விஷயமா அப்ப வந்து போம்போது என்ன கூ அது வந்து பாத்தீங்கன்னா நா இருக்கிற எடத்துலருந்து ஒரு மீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்து ஊரா இருக்கு நாங்க இருக்கிற எடத்துல இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து போனு ரெண்டு கிலோமீட்டர் தூரோ இருக்கு அப்ப வந்து இந்த ரெண்டு நாய்களும் வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ தூரோ வந்ததே இல்ல அதுவு ஃபர்ஸ்ட் டைமு என கூட்டிட்டு போயிட்டு உள்ள பேங்குக்குள்ள வரைக்கு வர பாத்துச்சு ஆனா வாட்ச்மேன் வந்து தொரத்தி விட்டாரு அப்ப வந்து சேரின்னு ஒரு எடத்துல பதுங்கி இருந்து கரெக்ட்டா நா வர்றத கண்டு என்ன வந்து கூட்டிட்டு வந்தது அவ்ளோ பத்திரமா அவ்ளோ வெயில்ல அதனால முடியல பாவோ நடக்கவு முடியல இருந்தாலு வந்துட்டு அ செரி இதுங்க நம்ம கூட வருதேன்னு இதுக்கு ஏதாவது பிஸ்கெட் வாங்கிட்டு போவோணு ஒரு பேக்கரிக்குள்ள போறே அப்பவு வந்துட்டு வெளியவே நின்னு ஏன்னா உள்ள வந்தா பேக்கரிக்குள்ள வந்தா அடிச்சிருவாங்க அதனால வெளியே நின்னு நா வாங்கிட்டு வர வரைக்கு பாத்துட்டு அதுக்கப்பறோ வந்து என் பத்திரமா கூட்டிட்டு வந்துச்சு கூட்டிட்டு வந்துமே வந்து என்ன வீட்ல விடல ஏனா நா இந்த பக்கோ வரேன்னு சொல்லிட்டு அது அந்த பக்கோ வந்து போயிருச்சு ஏ அப்டின்னா ச் அது எ கூட வந்துச்சு அப்டிங்கறது வந்து அது எல்லாத்துக்கு தெரியப்படுத்துறோ அப்டிங்கிற ஒரு இது வந்து அதுக்கு கெடையாது அப்டிங்கிற ஒரு நல்ல பாசோ இது மட்டு இல்லாம நா எப்ப அம்மா வீட்டுக்கு வந்தாலு இப்ப நாய்கள் இருக் றது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்ல எப்ப நாங்க வந்தாலுமே வீடு காப்போ எதுக்கால இருக்கிற வீட்டுலதா படுத்துட்டு இருக்ககோங்க எங்க வீட்டயே தா பாத்துட்டுருக்கு நாங்க வந்த உடனே வாலாட் நடந்து வரு நா எப்பல்லா காலையில பால் வாங்க கடைக்கு போறேனா என் கூடயே வரு அந்த மாரி ஒரு நல்ல இதுனே சொல்லலாம் தோழரே இப்ப நாய்கள் வளர்த்துறது வந்து ரொம்ப ஒரு பிரோஜனமான விஷயம் ஒரு வேள நம்ம பிஸ்கெட் போடுறதுக்கோ இல்ல ஒரு வேள நம்ம சாப்பாடு போடுறதுக்கோ நம்ம வீட்டையே வந்து சுத்தி சுத்தி வரு
காவல் காத்து நீ கோனாமலக்கு நன்றி செய்யு புதுசான ஆள்கள் யாருன்னா வந்தா எச்சரிக்கை தரு நீங்க சொன்னதுக்கு அப்றோ தா எனக்கு தெரியுது எங்க வீட்டு கீழ ஒருத்தர் வந்து நாய் வளத்துட்டு இருந்தாரு தோழரே அவரு வந்து ரொம்ப ரொம்ப நாளா வந்து வளத்துட்டுருக்காரு அவர் எப்டி என்றால் அவர் பெட் லவ்வர் மாரி அவருக்கு பெட்டுகள்ன ரொம்ப புடிக்கு அவர் வந்து அது ஒரு விதமான இது ஒயிட் கலர் நாய் தா அது லேப் லேப் நாய்ன்னு ஒரு பிரீட்ல இருந்து வந்தது அத அவர் வளக் கறாரு நா சின்ன வயசுல இருந்து பாக்குறே நா இங்க வந்ததுலருந்து இந்த வீட்ல இருந்ததுல இருந்து அவரு திருப்பி மூணு நாய் வளத்துட்டாரு எத்தன நாய் வளத்தாலு அவருக்கு சலிக்க மாட்டேங்குது ஏனென்றால் ச் அது அவர் வந்து அவரு ஒரு வீட்டு வீட்டுல இருக்கிற பிள்ளை மாரி அவர் நினைத்துக் கொண்டு அதை வளத்து கொண்டு இருக்கிறார் அதாவ்து இரண்டு நாய்கள் போய்விட்டது இப்ப மூன்றாவது நாயு வளத்துட்டாரு மூன்றாவது நாய் வளத்து ஒரு ஐந்தாறு வருடங்கள் ஆகிறது ஆனாலு அவர் வளத் துனுதா இருக்கார் அந்த ஹாபின்றது அவருக் மாறல அந்த நாயு அதுக்கேத்த மாரி அவ்ங்களோட ஜாலியா சுத்துறது வீட்ல இருக்குற பெட்டு மாரி அவ்ங்களுக்கு வந்து க புது ஆளுங்க எதா வந்தா கொழைக்கிறது ஒரு நாளு சமீபத்துல என்ன ஆச்சுன்னா யாரோ தெரியாதவர்கள் வந்து விற்பனை செய்ற இந்திக்கா காரவ்ங்க வந்து வந்திருந்தாங்க இந்த ஏரியால இந்த ஏரியால வந்து அவர்கள் வீட்ல யாரு இல்ல அந்த நாய மட்டுந்தா கட்டி வெச்சிர்ந்தாங்க ப்போ என்ன ஆய்ச்சுன்னா புது ஆள் வந்ததுனால அவரு தண்ணி கேக்கவோ ஏதோ உள்ள போயிருக்காரு போல கேக்க யாரு இல்லன்னு தெரிஞ்ச ஒன்னே இந்த நாய் ஆரம்பிச்சுச்சு கொழைக்க ஆரம்பிச்சி ச்சி கொழைக் கொழிச்சு கொழிச்சு கொழச்சு அவர் மேல உளு அவர் கட்டி வச்சிருந்தாரு பட் அவர் வந்து தெரியாத்தனமா யாராவ்து இருக்காங்களா த கதவ தட்டி வர்த்துக்குள்ள அது மேல எகிரி குதிச்சுட்டு அந்த மாரி சேஃப்டி வந்து ரொம்ப அந்த நாய வள கற்து வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி தா சொல்லப் போனா புது ஆளுங்களா வந்தா அதே சேஃப்டியு இருக்கு அ தே வந்து அந்த நாய்களுக்கு தெரியாதுல எந்த மனிதன் எப்டி இருப்பார்கள் என்று அது மு முந் க்கு நம்மளுக்கு எச்சரிக்கை தா த விரும்பு அந்த மேரி தோழரே
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயொ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு எங்களுக்கு திருமணம் ஆன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஊருக்கு வந்து ஹனிமூனுக்கு போய்ருந்தோ அப்ப வந்து எல்லாரும் ஒவ்வொரு இடம் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்க இருந்தாலும் செரின்ட்டு ஒரு ஒரு பக்கத்து மாநிலத்துல இருக்குற ஒ ரு மலை சார்ந்த ஒரு எடொந்தா அந்த எடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்டிங்கம் போது முந்துது நாள் வந்து பாத்தீங்கன்னா நானும் ஏ கணவரு போய்ருக்கோ சே ரெசாட்ல வந்து நாங்க நாங்க மட்டுந்தா இருக்கோ அந்த எடத்துல கெஸ்ட்டுன் வந்துருக்குறது நாங்க மட்டுந்தா மத்த எல்லா உள்ள இருக்குற ஆளுங்களேதா இருந்தாங்க சேரினு போ ஒரு இரவு இருக்கு இரவு வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விலங்குமே அங்க இல்ல எல்லாமே வந்து இந்த கூண்டுக்குள்ளதா போட்டு வச்சிர்ந்தாங்க நாய்கள் ஆவட்டும் பறவைகள் ஆவட்டும் எல்லா கூண்டுக்குள்ளதா இருந்துது
ம்
அப்பொ வந்து திடீர்னு ஒரு நாட்டு நாய் வந்து வந்துச்சு அது வந்து என்னன் தெரிய்ல என் நானு என் கணவரும் உக்காந்து ஒரு ச பெஞ்சு மேல உக்காந்து மலைய எங்களுக் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மல
ம்
அந்த மலைய ரசிச்சுட்டு நாங்க அடுத்து ஃப்யூச்சர்ல என்ன பண்ண போறோ அப்டிங்கிறத பத்தி நாங்க பேசிக்கொண்டிரிந்தோ அப்போ வந்து பாத் தீங்னா அந்த நாய் எங்கேர்ந்து வந்துதுன் தெர்ல அப்பதா நாங்க ஃபஸ்ட்டு மொற பாக்குறோ இருந்தாலு அந்த நாய் வந்து பல வர்ஷொ எங்கக் கூட பழகுன மாதிரி எங்க மேல தாவறது என்ன ஏங் கணவர் வந்து என்னடா என்னடான்னு வந்து அது கேக்குறாரு அப்போ வந் து எங்க ஏங் கணவரும் வந்து சொன்னாரு இது வந்து பாத்த ஒடனே எல்லாத்து மேலயு வந்து நாய் வந்து தாவாது அதுக்கு தெரியு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன் சொல்லிட்டு அதப் பொறுத்துதா அது வந்து பழகுமாமா
ஆமா ஆமா நறைய நாய்க்கள் வந்து நறைய நாய்க்கள் வந்து சொல்லப் போனா நறைய பேர் என்னா சொல்லுவாங்கன்னா சில நாய்க்கள் வந்து நறைய பேர் அவரு அது வந்து பராமரிக்கிறது நல்லா வளக்குறது அவ்ங்களுக்கு ஏதானா தீங்கு நடக்குதுன்னு அதுக் முன்னாடி அதுக்கு தெரிஞ்சுட்ருக்கு அது அழுவறதா இருக்கட்டும் அது கொழைக்கிறதாகருக் கட்டும் அது சில சில சயின்ஸ் எல்லா காட்டு முன்னாடி இவ்ங்களுக்கு ஏதோ நடக்க போது அப்டின்ற மாரி நறைய பேரு பேசிப்பாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல சேரியா ஏனா நெறைய பெரிய அவங்க எல்லா சொல்லுவாங்க இந்த மாரி நம்ம இததெல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு வளத்தமுனா அது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு எதனா கீங் தீங்கு வருதா கண்டிப்பா அத எடுத்து சொல்லு இல்ல அது ஃபீல் பண்ணோன்ற மாரி அதுதா தோழரே சேரி
சேரிங்க தோழரே கொடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிச்சி கண்டிப்ப பே பேசலாங் தோழரே
கண்டிப்பா தோழரே
ஓகே ம்